ஆ
அ பேசலாங்க கேக்குதுங்க வணக்கங்க
ஆ வணக்கோ தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ சூப்பரா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எங்க வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சாப்டீங்களா மதியானோ
ஆ சாப்டங்க இன்னைக்கு கொஞ்சோ டயர்டா இருந்துச்சுங்களா அதனால கொஞ்சோ லேட் டைம் ஆயிருச்சு
ம்
ஆ இப்ப ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடிதா சாப்டா
ம் ம் நானுமே இப்பதா இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சோ போரிங்காதா போணுச்சு ஏன்னா நாங்க வந்து ஊருக்கெல்லா போயிட்டு வந்தோமா எங்க ஊர்ல ஒரு கல்யாணோ அந்த கல்யாணோ ஃபங்க்ஷன்லா அட்டன் பண்ணிட்டு ஒரு நாள் நாள் போல வேல நெறய இருந்துச்சு இன்னைக்குதா நாங்க மறுபடியு எங்களோட சொந்த ஊருக்கு வந்தோ கல்யாணோல்லா முடிஞ்சு விருந்தெல்லா முடுஞ்சு வந்தோ நாங்களுமே இப்ப நானுமே பாத்தீங்கனா லேட்டாதா சா ப்ட்ட ம் ஏன்னா எனக்கு இன்னொரு வேல இருந்தது அந்த வேல வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உணவு இடைவேளை குடுத்துருக்காங்க இந்த வேலைல அதனா ல கொஞ்சோ ப்ரியா ரிலாக்ஸா இருக்கலாமே அப்டின்ட்டு வந்த நீங்க என்ன சாப்ட்டீங்க மதியானோ
நா மதியானோ தோச தாங்க சாப்ட நா மட்டும்தா இருக்க வீட்ல பசங்க குட்டிஸ் எலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அ நே த்து சண்டே கொஞ்சோ ரஷ்ஷா இருந்துச்சுங்களா ரிலேட்டிவ்ஸ் எலா வந்துருந்தாங்க ஆ அப்றோ கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சுங் நைட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சு தூங்குறதுக்கு
பரவால ம் ம்
அப்போ ரொம்ப டையடு கோல்டு வேர அதனால தூங்கிட்ட வீட்ல எந்த வேலையுமே இன்னு ஸ்டாட் பண்ல பசங்க இனி ஹாபனர்ல வந்துருவாங்க ஸ்கூல்ல இர்ந்து
அஹ புரிது புரிது ஏன்னா நா நானுமே அப்டிதா நா மட்டு இருந்தேன்னா சமைக் சமையலே பண்ண மாட்டே
ம் ம் ம் ம் இருக்கதா சாப்ட்டுக்க நாம ஒருத்தருக்கு மட்டு போயி ரிஸ் க்றது சமைக்கணு ஏதோ இருக்றத சாப்ட்டு மறுடி நைட்டுக்குன்னு சமைக்கணு ஆ அதனால அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுதா
ஆமா அ நா மட்டு இருந்தனா எனக்கு பசிக்கவே பசிக்காது ஒரு டீ கூடம் போட்டு குடிச்சிக்க மாட்டே எனக்கு யாராவது டீ கூடம் போட்டு தந்தாதா குடிப்பே வேற யாராது நானே என் கூட சேந்து வேற யாராது இருந்தாங்கன்னா நா டீ போட்டு தருவே டீ போடுவே இப்ப நா மட்டு இருந்தனா நா டி டீ கூட போட மாட்டே
ஏ நம்ளுக்கு மட்டு போட்ணுமா ஆ நாம தானே யாரு போய் போடணு அப்டிங்கற தாட் வந்துருது
ஆமா ஆனா தோழி அந்த எண்ணம்தா பாத்தீங்கன்னா தப்பு அப்டி கெடையாது ஃபர்ஸ்ட் டு நம்மள நம்ம ஒழுங்கா பாத்துக்கிட்டாதா நம்மளால அடுத்தவங்களளை பாத்துக்க முடியு ஒரு கணவரா இருக்கட் டு குழந்தையா இருக்கட்டு நம்ம வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டு ஃபஸ்ட் டு நம்ம நம்மள பாத்துக்கிட்டாதா அவங்கள பாத்துக்க முடியு
ம் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தாங்க அத வந்து மறுபடி அத மெயின்டென் பண்ண முடியறதல்ல சம்டைம்ஸ் எல்லா நாளு அத மாதிரி இருக்க முடிறதில்ல ஆ இத கொழந்தைங்க நமக் கொழந்தைங்க சார் இந்த மாரி வீட்டுக்காரு வீட் ல இருந்தாங்கன்னா அவங்களா இருக்காங்கன்னா ஸ்பெஷலா ஏதாது செஞ்சு தர்ணும் இன்னைக்கு வீட் ல இருக்காங்ளே அப்டின் சொல்லி நெனைச்சு அவங்க வெரைட்டிஸா செஞ்சு குடுப்போ ஆனா யாருமே இல்லைன்னா அந்த தாட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க
ஆமா நம்மதானே பாத்துக்கலா அப்டின்ற அலட்சிய
நல்ல விஷயம் தாங்க நம்மள நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா பாத்துக்கிட்டாதா கொழந்தைகளாகட்டு மத்தவங்களாகட்டு எல்லாத்தையு நம்ம ஃபேஸ் பண்ண முடியு ஃபேம்லில ரன் பண்றது அம்மா அம் அம்மா வீட்டுக்கு பசங்க வந்தாவே ஃபர்ஸ்ட் கொறல் கேக்றது அம்மா
ஆமா
அம்மா அம்மா அப்பா இருக்காறா இல்லையா இங்க அப் இங்கப்பா அம்மா அப்டின்தா கேப்பாங்க நம்ம எவ்ளதா கொழந்தைங்கள என்ன சொல்றது அடிச்சாலுமே ம் டார்ச்சல் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம அடிச்சாலு திரும்பு நம்மகிட்டயே வரக்கூடியது கொழந்தைங்க மட்டும்தா
ஆமா ஆமா கரெக்டா சொல்றீங்க நா மதியம் பா த்தீங்கன்னா வத்த கொழம்பு சாப்ட்டே வத்த கொழம்பு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வச்ச வத்த கொழம்பு அத எடுத்து ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு போய்ட்டோ வத்த கொழம்பு வந்து எப்பமே கம்மியா தா வைப்பே நா வேல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதிகமா வச்சுட்டே இருந்தா கூட ரெண் நாளைக்கு சேத்து வச்சுக்கலாமே அப்டின் சொல்லிட்டு அதனால அந்த வத் வத்த கொழம்பு அப்புற வந்து அப்பள பொறிச்சு சாப்ட்டோ மாம்பழம்லா இருந்துச்சு சாப்ட்டோ ஆனா அந்த வத்த கொழம்பே எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல ஆனா நான்தா வச்சே எனக்கு சுத் புடிக்கவே இல்ல அந்த கொழம்பு
எப்டியு நாம அப்புடிங்கறதங்காட் ட்டி நாம சாப்ட்டுக்கறோ இதே அவங்களா இருந்தா சாப்ட மாட்டாங்க அ அட்ஜஸ் பண்ணி ஒரு சில பேர் சாப்பிட்டுக்குவாங்க ஒரு சில பேர் சாப்டமாட்டாங்க
சாப்டமாட்டாங்க ஆமா
வீண் பண்ண கூடாது ஃபுட்ட மொதல்லே அ நல்ல விஷ்ய இருந்தாலுமே என்னா சொல்றது அஜஸ் பண்ணிக்கறதாங்க உம் உங்க வீட்டுல யாருங்க பெரியவுங்க இருக் காங்களா கொழந்தைங்க இருக்காங்களா
கொழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க மாமியார் இருக்காங்க
ஓக்கே ஓக்கே
நாத்தனார் இருக்காங்க நாத்தனாருக்கு ஒரு பைய இருக்கா எனக்கு இன்னு கொழந்தைங்க இல்ல
ஓஓஓ
பையன பாத்துட்டு இப்டே ஓடிட்டு ஓடிட்டிருக்கு லைஃபு
ஓக்கே ஓக்கே ஓக்கே சீக்கமா நல்ல விஷயோ நடக்குனு நம்புங்க
கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதா ஒரு ஒன் யேர் போல ட்ரீட்மெண்ட்க்குலா போன பேபி ஒன்னு இருக்குற மாறி தெரியல செரின்ட்டு விட்டுட்டே நம்ப்ளோட ஒடம்பு தா வீணா போகுது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோனா நமக்கு பாத்தீங்கனா வயிறு வலி வந்துடுது தலவலி வந்துடுது முடி அதிகமா கொட்டுது
அ அ நல்லா ஃபுட் எடுத்துக்கோங்க நல்லா நட்ஸு இந்த மாறி புரூட்ஸீ அப்பற நாற்சத்து உள்ள அந்த கீர வகைகள் இந்த மாறி எடுத்துக்கிட்டீங்னா நல்ல பெனிஃபிட் கெடைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நம்மளு அப்படிதா நெனைக் க்கிறது ஆனா எங்க நமக்குதா ஒன்னு எறங்க மாட்டிங்குதே
ப்ப ட்ரைஃப்ரூட் எலா இருக்குல்ல இங்க அதெலா வந் து நைட் டைம்ல வெச்சு அ ஒரு பவுல்ல ஊர போட்டு மார்னிங் வந்து அ ட்ரிங்க் மாறி மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க அது நல்லா இருக்கோ
ஓ அப்புடியா
அ அந்த மாறி குடிச்சுக்கலாங்க ஹெல்த்தியா இருக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலா அ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டம்னா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
அ நானு அப்டிதா நெனைக்கிறது எல்லாமே வாங்கி வெச்சு வீணா போய் வீணா போய் தூக்கி போட்றது
ஹ அப்டி இப்டி அ ஒர்க் பண்றப்ப கொஞ்சொ கொஞ்சொ வாய்ல போட்டுக்கலா அ நடந்துகிட்டே ஆனா அந்த மாரி போட முடியாதுதா நானே எங்க மாமியார் திட்டுவாரு எந்த பொருளு வாங்கி வச்சா சாப்ட மாட்டிங்கிறா வின் பண்றா வின் பண்றா அப்டின்னு சொல்லி சொல்லியே ம் நானு அத விட்டுட்டே கொழந்தைங்க இருக்காங்க சரி கொழந்தைங்க சாப்புட்டு நம்மளுக் என்ன அப்டின்ற மாறி இருந்துக்குவே
ஆஹ்ஹ நா நறைய வா வச்சு வீணா போய் வீணா போய் தூக்கி போட்றது அதை வாங்குனதயே நா மறந்துட்றது எங்க வச்சோ அத வாங்கணுமா இல்ல போ கடைக்கு போறப்ப கண்ணுல பாட்டுத பட்டுச்சுனா வாங்கிட்றது வாங்கிட்டு ஃப்ரி்ஜ்ல நா அதிகமா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டே ஃப்ரிட்ஜல எந்த பொருளுமே வைக் க்க மாட்டே சும்மா எப்பயாது இந்த கொழம்பு ம் அ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்தா வைப்பே எப்பயாவது கொழம்பு மீந்தால் மட்டும்தா வப்பே ஏன்னா நா கொழம்பு மீன் மீத ஆகற அளவுக்குலா நா வைக்கவே மாட்டே அப்டியே அந்தந்த டைமுக்கு சாப்டுட்டு அந்த அந்த டைமுக்கு முடிஞ்சிரு மதியன்னா அந்த மதியத்துக்கு மட்டு இரு இப்போ நைட்டுனா அந்த நைட்டுக்கு மட்டு இருக்கு அந்த மாதிரி
ப்ரச்சனை இல்லிங்க அப்டி பண்ணிக்கறதா நல்லது ஹெல்தி ஃபுட்டு அ நெறைய வச்சு டு நாள் ரெண் நாளைக்கு சாப்புட்றது ஒரு சில பேரல்லா அதிகமா வச்சு அ அடுத்த நாள் சமைக்கிறது முடில அ கஷ் டமா இருக்கு அப்டின் சொல்லி சேத்தி வச்சுக்குவாங்க இன்னைக்கி அ நெக்ஸ் டைம் மார்னிங் அந்த மாரி எடு த்துக்குவாங்க வெறு அ ரைஸ் மட்டு வச்சு சாப்ட்டுக்குவாங்க அதோட ஆட் பண்ணி
ஆமா ஆமா
அ அந்த மாரில்லா இருக்காங்க ஆனா வந்து ஹெல்தி கெடையாது
இப்ப நா எப்டி அந்த ரெண் நாள் அந் கொழம்பு சேத்து வச்சு அப்டின்னா இப்போ எங்க ஊரு பாத்தீங்னா ரொம்ப க்ராமந்தா கடைக்கெல்லா போணுன்னா எப்டியு ஒரு பத் து கிலோமீட்டர் தாண்டிதா போற மாதிரி இருக்கு அந்த கடத்தெரு அந்த மாதிரியான ஏரியாக்கு காய்கறி கொண்டு வருவாங்க மழ அதிகமா பேஞ்சதுனால வரல ஊருக்கு ஊருக்குள்ளார வரல அந்த காய்கறி வண்டி இந்த காய்கறி போய்ட்டு வாங்கிட்டு வரணுமே அப்டிங்கறதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டே சப்போஸ் வந்தா காய்கறி வாங்கி வேற வச்சுக்லா இல்லனா இருக்கிறதே வச்சுப்போ அப்டின்ற மாதிரி வச்சாச்சு
இப்பதா காய்கறி எல்லா ரேட் ஏறிட்ச்சு அதிகமா ப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லா கொஞ்ச அதிகமா இருக்கு எந்த பொருள் வாங்னாலுமே இப்ப கொஞ்ச ஹை லெவல்லதா இருக்கு இதே டிமார்ட்டே போனாலுமே எல்லா பொருளு வாங்கிட்டு வருவோ
ஆமா அதுல பாத்தீங்கன்னா நெறையா ஆஃபர்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுல ஆஃபர்லா ஒன்னு இருக்கிற மாதிரிலா தெரியல
அது என்னன்னா நம்ம டிமாட்டு போனோமன்னா கண்ணு எல்லா பொருளையுமே பாக்குது இதே மல்லிகை கடைக்கு போனமுன்னா எந்த பொருளுமே வாங்க மாட்டாங் அ குறிப்பிட்ட பொருள் மட்டு எடுத்துக்கிட்டு வந்துருவே
ஆமா சூப்பர் மார்க்கெட்ல அவங்க வந்து விசிபிளாதான் வச்சிருப்பானங்க நமக்கு வந்து ஒரு விஷய நம்ம நம்ம ஒரு விஷயன் தேவன்னு வாங்க போனோம்னா அதுல பாத்தீங்கன்னா நம்ம தேவ இல்லாததெல்லா வாங்கிட்டு வந்துருவோ அந்த டி மார்டு இந்த மாதிரி ஆன சூப்பர் மார்க்கெட்ல்லா போனோம்னா ம் எல்லாமே நமக்கு விசிபிளாதா வச்சுருப்பானுங்க அந்த சாக்லேட் டு சாக்லேட்டா இருக்கட்டு காஸ் ட்லியான ஐட்டமா இருக்கட்டு ஐஸ்க்ரீமா இருக்கட்டு ஐஸ் ஸ்க்ரீம்லா நம்பளோட ப்ளான்லே இருக்காது ஆனா நம்ப போய்ட்டு ஐஸ்க்ரீம் வாங்கிடுவோ அந்த மாதிரிதா ஓடிட்ருக்கு
பொருளெலாம் வாங்கினதுக்கு அப்புற லாஸ்ட்டா ஐஸ்கிரீம் வாங்கியே ஆகணு கண்டிப்பா
ஆமா வாங்கியே ஆகணு இல்லனா நம்ம கண்ணும் அத விட்டு வராது நம்ம மனசு அத விட்டு வராது
கீரீம் புடிக்காத ஆளு யாருமே
ஆனா எனக்கு புடிக்காதுங்க ஐஸ்கிரீமு நா எப்யாதுதா சாப்புடுவ
ஓக்கே ஓக்கே எங்க ஐஸ்கிரீம்ல்லா ரொம்ப புடிக்கும் ஆனா இந்த பட்ஜெட் தா அப்புடின் ஞ்சொல்லி போவோ டிமாட்டுக்குள்ள அனா ப் அது போக உள்ளேருந்து வெளிய வரும்போது த்ரீதௌசண்ட் ஃபோர்தௌசண் ஃபைதௌசண் அப்டினு எகிரும் பட்ஜெட்டு அதனாலயே த்ரீ த்ரீ மந்த்க்கு ஒன்லே அந்த மாரி போய்குவோ ஏனா அது போனாவே எந்த பொருள் எல் எல்லாமே பாத்தாலே கண்ணுக் அழகா இருக்கு
ஆமா அத அத வாங்கறது ஆமா
ம்ம்
சரி தோழி நம்ம நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு மீண்டும் அடுத்த ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
ஓக்கேங்க ஓக்கேங்க தேங்க் யூ